ஆ கேக்குது
செரி நம்ம இப்ப வந்து பயணத்த பத்தி பேசலாம் நெனைக்கிறே ஏன்னா பொதுவாவே வந்து இந்த பயணம் பண்ணு பொழுது வந்து பஸ்லயா யிருக்கட்டு யில்ல ட்ரெய்னா யிருகட்டு ஃப்ளைட்டா யிருகட்டு இதல்லா வந்து போகுபோது ஒரு நல்லாயிருக்கு அந்த ஒரு எக்ஸ் பிரியஸ் வந்து பாத்திங்கனாஓக்கே புதுசா ஏதோ ஒரு எடது த்துக்கு போ போறோ நாலா வந்து சின்ன வயசுல யிருந்து எப்பவுமே வந்து எங்க வீட்டுல வந்து அடிக்கடி வந்து இந்த பயணம் என்ற ஒரு விஷயம் வந்து மேற்கொண்டுட்டே இருப்பாங்க அது இந்த பெருசுங்க கூடலா போகுபோது கோவில் கோவிலா இட்ன்னு போய் பட்டைப்பட்டையா அச்சு வுட்டுருங்க ய் எதுகுடா இதுங்க கூட போறோ அப்டின்ற அப்போலா இருக்கு என்ன பண்றது ஒரே பக்தி மயமா இருக்கு குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு பொறந்துட்னா இதுபோல தா இருக்கணு அப்படின்ல்லா செரி ஓகே வெளியூர் ட்ரிப்புக்கு போறோ அப்படின்ன போது இந்த ஊர்ல இந்த ஸ்டேட் ட்ல என்ன ஃபேமஸு எந்த கோவில் வந்து இருக்கு அப்டின்ட்டு அவங்க கூகுள் மேப்ப கூட வந்து விடாம கதற விட்டுருவாங்க எங்களோட தாய்மார்கள் அது போல கேசஸ் தா நான் வந்து நிறைய பா்த்திருக்கே அம்மா போதுமா இங்க வந்து இங்கயமா நார்த் சைட் வந்து நீங்க இப்டி பண்றீங்க ஏன்னா வந்து அந்த சைடு்லா போகும்போது ம கோவில்ல வந்து பாரத்தீங்கன்னா நம்பூர் கோவில் மாரி சிற்பங்கள் எலாம் வந்து இருக்காது அது என்னமோ வந்து கோவில் வித்தியாசமா இருக்கு கிருஷ்ணரே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருப்பாரு அது போலலா வந்து பார்கும்போது என்னமா இது வித்தியாச வித்தியாச பா இருக்கு அப்பன்ட்டுதா ஆச்சரியமா இருந்து மொதல்ல அதுக்கப்பற ரெண்டாவ தடவ அது மேல போகும்போது ஓகே இந்த சைடு்ல இப்டித்தா வழிபடுவாங்க அப்டின்ட்டு ஒரு இதுவா இருக்கும் என்னன்னா அந்த எடத்துல வந்து போய் போய் போ நம்ப போறத் எல்லாமே வந் து வேற இதுவா இருக்கு ஆனா அங்யும் போய் கோவில பாத்துட்னா போது அவ்வளதா அதுவு ஆரஞ்சு கலர்ல பட்டியாச்சு வுட்ருவாங்க நம்மளுக்கு அங்க கொடுக்கற்த இதெல்லா வந்து நா வந்து ரொம்பவே வந்து அவஸ்தப்பட்ட ஒரு விஷ்யமாவே இருந்துருக்கு இதுபோல நீங்க வந்து இந்த குடும்பத்துக் கூட வந்து டிராவல் பண்ணும்போ பயணம் பண்ணும்போது நீங்க எதனா வந்து ஐய இதெல்லா எனக்கு புடிக்கவே புடிக்காதுப்பா ஏம்ப்பா என்ன கூட்டுன் போறீங்க அப்டின்ட்டு எதனா எ மேற்கொண்டாருக்கீங்ளா அந்த அனுபவங்கள் எதனா இருக்கா?
ஏ ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்டின்னா இப்ப எங்கனா ஒரு எடொ கூட்டிட் போறாங்கனா நம்ளுக்கு அது புடிக்குதா இல்லயா அப்புல்லா கேக்கவே மாட்டாங்க அவுங்க ஒரு பிளான் பண் றாங்கனா நம்ம அந்த எடத்துக்கு போயிட்னு அது மாரி நம்ம அவளுக்கு நம்ளுக்கு வந்து நம்ம ஏஜ் பசங்க செட்டான தான நம்பள் க்கு கொஞ்ச இதா அவுங்க எதா இது பண்ணா நம்ளு வந்து பேசிட்டுருப்போ ஏ கூட இருக்கவுங்க எல்லா வயசானவுங்க தா இவுங்க கூட போய் நம்ம என்ன பேசுறது இவுங் கூட அவுங்களுக்கு அவு வுங்க வைபு செட்டாவுற மாரி யாரு இருந்தாங்கனா அவுங்க அவுங்க கூட போயிடுவாங்க ஆ மோஸ்டா கு ஊருக்கு வந்ததுக்கப்புறொ டிராவல் பண்ணவே பிடிக்காது என்னா ஒன்லி போனா பைக்ல போனா புடிக்கு அந்த ஹாமிட் டு‌ வர கேஸ்லா இருப்பாங்களயா ப பஸ்ல போனா அந்த மாரி கேஸ் நா கொஞ்சொ எதனா இப்ப ஸ்நாக் ஸ் எதனா வாங்கி குடுத்தாங்கனா சாப்டுட்டே போனொனா ஓகே இல்ல நார்மலா எப்பயு போல அப்டியே உம்முனு வச்சுட்டு மூஞ்சு வச்சுட்டு போனா அந்த மாரி கேஸு கார்ல போனாலு செட் ஆகாது அந்த மார்லா இருக்கு
ம்
ப கொஞ்சொ பரவால்ல ப ஒர்க்குக்கெல்லா போறதுனால பஸ்ல தான ஃபுல்லா டிராவல் பண் றதுனால இப்ப இதுவா இருக்க அனால டிராவல பாத்தாலே கொஞ்ச எனக்கு லைட்டா பயந்தா நம்ளுக்கு செட் ஆகுமா எப்பயும் போல மத்தவுங்கள மாரி ஜாலியா போவமா இல்ல திடீர்னு நம்ளுக்கு வாமிட் வந்தா என்ன பண்றது இதெல்லா யோசி வராத வாமிட்டு இந்த மாரி யோசிச்சு வர வ
கண்டிப்பா அதுவு இந்த குடும்ப ட்ரிப்பு இந்த மாரி வயசான கட்டைங்களா ஏத்தவே கூடாது அப்டின்ட்டு எனக்கு எப்பவுமே ஒரு தோணு என்னனா என்னமோ கொழந்த மாரி அதுங்க சீட்டுக்கு அச்சுகுங்க இல்ல நாந்தா ஜன்னல் ஓரத்துல ஓக்காருவே அப்டின்ற போல இருக்கு அதெல்லா பாக்கு போது வந்து. ஐய்யோ ம் எங் அப் அப்பா கிட்ட டேடி உனக்கு வேற வேல இல்லையா இதுங்களா எது ஏத்தின்னு ஓக்காஞ்சின்னுு அப்டின்ற போல இருக்கு அப்பதா ஒரு கேள்வி அங்கிருந்து பராசக்தி ஓம் மூவி போடும்பா இல்லன்னா வந்து இது சித்திரகுத்த அந்த இதுவல்லா அந்த இது அல்லி பாபா இது மூவி போடுங்க அப்டின்ட்டு கேட்கோ அய்யோ நீ ல்லா எங்கேயா இருக்கு கேசிடல்லா. வந்து எப்பயோ அழிஞ்சிச்சு உங்க காலத்துலே இப்பல்லா பென் ட்ரைவ்தா இருக்கு அந்த மனுஷ வச்சிருக்காரா இல்லையா கூட தெரியாது அப்டின்ட்டும் அதுங்கலா வந்து வம்புஸ்த்துட்டு அதுங்கலா வந்து சண்ட அ அதுவு சண்ட கெளப்பிவிடும் கூடாது ஏன அதுங்க வந்து மொ மொகம் வந்து எதன சிலிப்புச்ச அவள்தா அந்த ட்ரிப் ந்து இதுவாயிடு அதனாலே வந்து கொஞ்ச ஹேண்டில் பண்றதே கொஞ்ச கஷ்டமா தா இருக்கு அந்தந்த வயசான கட்டைங்கல்லா அதுவு வந்து எங் எங்களுடைய ஃபேமிலி ட்ரிப்ல எப்டின்னா மலை ஏறது இது இதுவ் வேற தா இட்டுன்னு. போவாங்க வாண்ட்டடா வந்து நம்பல வந்து எப்டி சோதிக்கறமோ அந்த அளவுக் சோதிக்கவு ட் ட்டுறுவாங்க மொட்ட வெயில்லா இட்டுன்னு போய் வந்து சாமியா பாத்துதா சாமிக்கு ஏர்வ அப்டின்ற போலல்லா பண்ணுவாங்க அது கொஞ்ச எங்களுக்கே கடுப்ப தா இருக்கோ இது போல வந்து நீங்க வந்து எனக்கு இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது இ இல்ல இந்த ட்ரிப்பு எனக்கு புடிக்கவே இல்ல அப்டின்ட்டு எதனா இருக்கா உங்களுக்கு
நா எங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா ட்ரிப்பா இந்த மாரி இதுவரைக்கு எங்கயுமே போனதில்லா எல்லா ஒன்னா ஃபேமிலியா வெளியூருக்கு அந்த மாறி லா எங்கயு போனதில்ல என்ன பண்ணுவோம்னா இப்ப பாட்டி அவுங்களாம் வந்து கிராம சைடுல இருக்காங்கற அங்க சிட்டியல இருக்கறதுனால அங்க திருவிழானா நம்ப இங்கிருந்து அங்க போறது அதுலா ம வேற எதுனா ஸ் பங்க்ஷன்ஸ் வச்சு அவுங்க இங்க வந்து அட்டன் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வறது இந்த மாரிதா இருக்கு ஒன்ஸ் தா இந்த ஊர்ல திருவிழானு ஒண்ணு பண்ணாங்கன்னான்ன நம்ம போயிட்டு நம்ம ஊர் திருவிழா அப்டின் சொல்லி நம்ம போறப்ப நம்மோட ஃபேமிலிஸ் எல்லாருமே அங்க இருப்பாங்க சோ அது முடிஷ்ட்டு ஃப்ரீயா இருந்தன்னா எங்கனா பக்கத்துல இருந்தா இருந்தா கோவில் அந்த மாரி போலா உங்க ஃபேமிலி ஆச்சு பரவால்ல மலை ஏறது அந்த மாரி எ ஃபேமிலி காலையல போனாங்கன்னா நைட்டு வரைக்கு அவுங்க ஹால்ட் ஆயிடுவாங்க அது ஏ இருக்கறாங்க ஒண்ணுமே தெரியாது இப்டி போவாங்க கால்ல டிஃபன் வாங்கி சாப்டுவாங்க சாமி கும்புடுவாங்க பக்கத்துல ஏதோ ஒரு கொள இருக்கா அங்க போயிட்டு வரலம்மான் வாங்க போவாங்க இப்டி வருவாங்க டைம் ஆயிடு நைட்டு கரெட்டா அந்த தூங்குற டைம்மு தூக்கல்லா முடிஞ்சு காலைல எழுந்து போ பத் ங்களா ஒரு அஞ்சு மணி அந்த டைம்ல தா வீட்டுக்கே கூட்டுப்போய் விடுவாங்க அந்த டைம்ல நம்மளால எதுமே பண் இந்த மாரி ஃபேமிலி கிட்ட மாட் த்தீட்டு நா முழுச்சுன்னு இருக்க எங்க வீட்ல
கண்டிப்பா அதுவு வந்து பாத்தீங்கன்னா சில நேர் த்துல வந்து புளிசாதோம் இந்த ஒர் தாளுச்ச உப்மா இதெல்லா வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க எடுத்துட்டு போயிட்டு இப்ப தெய்வங்கள எனக்கு கருத்தஞ்சு வயிசுலா வந்து ஒரு ஃபஸ்ட் நாங்க அடிக்கடி டிரிப் போகும் போது எனக்கு வந்து இன்னு ஒரு லாங் டிரிப்பா நாங் போனது வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் அதுக்கப்புறோ வந்து ஏலகி அந்த இதுவுல்லா சைடுல்லா போகும் போது இந்த நம்ப வந்து பாத்துரோ எல்லாமே எடுத்துன்னு போய் அங்கங்க இது பண்ணி ஆல்ட்டு போட்டு ச சமைக்கிறது அது போல வந்து நல்லா இருந்தது ஆனா என்ன ஒரு விஷ் விஷ்யோ என்னன்னா நீங்க சொன்னா போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எப்புடி சொல்றது சாமி கோவில் வந்து ஆல்ட்டு போட்டுத்தா இருக்கு சம் டைம்ஸ் வந்து படுக்கத்தா இருக்கு இல்ல ஊட்டி கொடைக்கானல் இட்டுன்னு போயி வந்து சாவடிக்கிறது எப்புடி சொல்றதுன்னா அ நம்பளுக்கு குழு இது பண்ணு அப்பதா வந்து வேன்மட்டியு வந்து பச்ச தண்ணி இது பண்றது அது போல வந்து ரொம்ப இந்த கேள்விங்கதா வந்து ரொம்பா அட்டகாச பஞ்சிங் அந்த டிரிப்பு எனக்கு வாழ்நால்ல மறக்கவே முடியாது இதுங்கல்லா ஏ உயிரோட இருக்கு மண்டைய போட்ருக்க வேண் டிதான அப்பல்லா வந்து தோன வெச்ச ஒரு இது அப்ப கருத்தே அந்த வயிசுலயே என்ன வந்து டார்ச்சர் பண்ணுச்சுங்களே அப்டின்ட்டு அதுக்கப்புறோ வந்து ஸ்டிக்ட்டா நா சொல்லிட்ட இந்த இந்த டிரிப் எல்லா வெளிய ஊருக்குன்லா நாம்ப போற மாரி எல்லா தயிவுசெஞ்து ஹார்ட் பேசண்ட்டு அதெல்லா வந்து கொண்டுடே வராதிங்க அப்டின்டு அதுக்கப்புறோ அவுங்களே வந்து ஸ்டாப் பண்ட்டாங்க ஏன்னா மலையேற இதுவெல்லா வந்து சில எடத்துல வந்து ஆக்சிஜன் வந்து பத்தாது ஒரு ஜீரோ மைனஸ் டிகிரியில வந்து ஸ்னோ இதுவாகு அந்த எடத்துல வந்து இதுங்கல்லா இட்டுன்னு போகக்கூடாது இட்டுன்னு போகுன்னா வந்து அவ்வளோதா நம்ப காலி அப்டின்ட்டு இவங்கல்லா அப் அப்டியே வந்து தேர்ட்டி இது பண்ட்டு நாங்க மட்டு ஃபேமிலியா ஒரு எங்ஸ்டர்சா வந்து போய் ஜாலியா என்ஜாய் பண்றதா இருக்கு அப்பதா வந்து எனக்கு வந்து ஒஸ்ட்டு பெஸ்ட்டு கெடைச்சுது ஆ
இதுவே இப்ப நம்ப ஃபேமிலி கூட போறதுனால நம்மளுக்கு இப்டி இருக்கு இல்ல நம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட அதே மலையேறத நம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோன்னா போலா ஜாலியா இருக்கு நம்பளுக்கு அந்த பெயின் தெரியாது
அட நீங்க வேறங்க ஹைதராபாத்துக்கு போனங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வாடி மலையேற் ல்லா அப்டியே அந்த ஒரு பாற இது மேறி இருக்கு அந்த சாமினார்லா கழுச்சு ஒரு இதுவா ஒரு ஃபோட் மாறி இருந்தது அதுக்கு வாங்கடி அப்டின்ன அப் இப்போ எங்களுக்கு என்ன வயிசுனா ஒரு பத்தொன்பது ஆமா பத்தொம்பதுதா எங்களுக்கு இருந்துது இல்ல எனக்கு மூச் து வாங்கது எனக் எனக்கு நெஞ்சு அடைக்குது என்னால முடியாது நா ஏறவே மாட்ட அவ்வளோதா இதுங்கெல்லா எதுக் இருக் த்துன் வர்ணு அப்டின்ட்டு ஒரு அந்த நேரத்துல ஒரு கடுப்பு ஆயிருச்சு ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணா மேபி வந்து எனக்கு இது இன்ட்ரஸ்டா இருக்கு போலா அப்டின்ன ஆனா எங்க ஃப்ரண்ட்ஸ்லா வந்து சோம்பேறிக்கு சோறு போட்டவங்க அது போல பசங்க எல்லா பேஷண்டடாவே இருக்குங்கோ
உங்க கச்சி பரவால்ல பேஷன்ட் எங்க பே ஃப்ரெண்ட்ஸ் எப்டி தெரியுமா வரன் சொல்வாங் ங்க ஒரு சில பேர் என்னன்னா இல்ல அம் அமௌண்ட் கொஞ்சோ அதிகமாக இருக்கு அப்டினு பேக் வாங்குவாங்க இந்த அமௌண்ட் குடுத்து இவளு கூட போணுமா அத நம்ம பாட்னர் கூட போலாமே அப்டின்ற மாரி யோசிக்ற கேஸு ஒரு சிலது வந்து வ வீட்ல அனுப்ப மாட்டாங்க அம்மா திட்டுவாங்க நானு அதே கேஸ் தா வீட்ல அனுப்ப மாட்டாங்கன்ட்டு பட் டான ஏதோ கன்வின்ஸ் பண்ணி ஏதோன்னு சொல்லி வருவ ஒரு சில பேர் இப்டியு வரமாட்டாங்க இவுலங்கள கூட்டிட்டு நம்ம எங்க போறது அப்போ நம்ம கத வந்து வயசு கூட போறதுதா
அதுவு வந்து டரிப்புக்காக வந்து போலா அப்டின் டு ஒரு குரூபு ஒரு அமௌண்ட் ஒரு இது பண்றது பட்ஜெட் போட்றத்து அப்டி இப்டின்டு நெறய இருக்கோ கடசில வந்து இல்ல எனக்கு வர விருப்ப இல்ல அப்டின் டு சிம்பிளா முடிச்சிருவாங்க எல்லாரு அதெல்லா பாக்குபொழுது வந்து பாத்தீங்கன்னா நீ உங்க கூட போர்த விட நாங்க எங்க பேரன்ஸ் வழினா வந்து அ ஃபர்ஸ் தா வந்து பாத்தீங் இந்த வயசான கட்டைங்கலா இருந்தது ஆனா அதுகப்புறோ ஃபுல்லா யாங்ஸ்டர்ஸ் எங்களோட அம்மா அப்பா எல்லாரு வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாரி ஒரு வைபு நாங்க நெனச்ச அப்புறோ ட்ரெசிங் சென்ஸ் இருக்கட்டு எதுவா இருந்தாலு எங்களுக்கு புடி ச்சபோல கோவிலுக்கு போனா மட்டு கொஞ்ச பக்தி முத்தி போயிடு மத்தபடி வந்து இந்த பிளேஸ்க்குலா ஓகேவா அது போலா வந்து அடாப்டாயிட்டாங்க அது வரைக்கு எனக்கு தெரிஞ்சி ஒரு சந்தோஷமான ஒரு விஷய முக்கியமா இந்த வயசானா கேஸ்ஸஸ்லா வந்து இட்டுனு போரத்துக்கே பய மாஜி எதனா ஹாட்டு கீட்டு எதனா ஆயி டுமோ அப்டின்ட்டு அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயந்தா நா சொல்லுவ உங்களுக்கு வந்து சேரி இது வந்து நா இந்த எடத்துக்கு போனோ அப்டின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசப்பா அப்டின்ட்டு எதென்னா பிளேஸ் இருக்கா
மேடோ சாப்டல்லா புரியல என்ன கேட்டீங்க
ஒங்களுக்கு இது போல எனக் இந்த பிளேசஸ் ஒரு பிளேஸ் போனும்ப்பா ரொம்ப ஆச அப்டின்ட்டு எதனா ஒரு வெளிநாடோ இல்ல இங்க இருக்கமா எதோ எதனா இருக்கா
எனக்கு என்னன்னா எங்கனா எனக்கு எங்க வீட்ல வந்து அவ்ளவா ட்ரிப்ஸ் எதுவுமே அனுப்பவே மாட்டாங்க எங்கயுமே ட்ரிப்பே போக மாட்டே மோஸ்ட்லி இப்பதக்கி பாத்தா ஒரு ஒன் டே டூ டேஸ் எங்கனா ஸ்டே பண்ணி எங்கனா போயிட்டு வந்தா அதுவே போது அப்டின்ற அளவுக்கு ஆயிட்ட இப்ப நானு போவ ஃப்ரெண்ட்ஸ் கூட அது எப்டினா போனா ஈவ்னிங்குள்ள வீ ட்டுக்கு வந்துண்ணோ அந்த மாரி ஒரு டூ ஆர்ஸ்க்கு ஒரு பத் துதரவ போன் அடுச்சிடுவாங்க எங்க இருக்க-எங்க இருக்க-எங்க இருங்க இதுலே எப்டி இருக்கோணா நம்மளுக்கு இப்டி-இப்டி ஒரு ட்ரிப் போயே ஆகணுமா நா ம அதுக்கு வீட்லியே இருக்கலாமே அப்டின்ற மாரி நம்ம போற அன்னிக்குதா வீட்ல எதனா இஷுவா ஆகு டாடி கேக்குறது யா அம்ச்சன் கேக்குறது இவுங்க எதனா பேசி எதுக்கு இந்த மாரி ஒரு ட்ரிப்பு போணுமா வீட்லியே கம்முனு வேல ஒரு நாள் தா லீவிட்டுறாங்க அத சா ட்டு அழகா தூங்கிட்டு மறுநாள் வேலைக்கு போய்ல்லாமே அப்பிடின்ற மாரி தோணு
புரியுதுங்க கண்டிப்பா நெறைய ட்ரிப் பத்தி நெறைய விஷ்யோ பேசணு அவுங்க கூட பேசனல ரொம்பவே சந்தோஷோ நன்றிங்க
ம்